ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ஆ வாய்ஸ் ஓகேவா சவுண்டா கேக்குதா இல்ல லோவா கேக்குதா
ஆ கரெட் கரெட் கிளியரா இருக்கு க்ளியரா இருக்கு
ம் என்ன பண்றீங்க
என்ன பண்ணீங்க எப்டி இருக்கிறீங்க
ம் நல்லா இருக்கே சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
ம் நா நல்லாருக்கே காஃபி குடிச்சாச்சு என்ன சாப்ட்டீங்க
சாப்பாடு லெமன் சாப்பாடு
லெமன் சாப்பாடா சைடிஸ் தொட்டுக்க ஆ உருளக்கெழங்கு பொரியல் சூப்பர் இன்னைக்கு எங்க வீட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நெய் சோறுன்னு சொல்லுவாங்க ஜீரா ரைஸ்ன் தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியும்
ஸோ ஜீரம் கொஞ்சம் இருக்கும் நெய் ப்ளஸ் முந்திரி திராச்சைல்லா அதுல இருக்கும் ப்ளஸ் பாத்தங்கனா வெஜி வெஜி வெஜிடபிள் குருமா
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா ஹோட்டல் ஃபுட் மாரி
உம் உம் உம் ஆ ஜீரா ரைஸ் வித்து வெஜிடபிள் குருமா
ஸோ நைட்டுக்கு பாத்திங்கன்னா அதே குருமா இருக்குது ஸோ பரோட்டா போட்ருவாங்க பரோட்டா வெஜ் குருமா அவ்ளோதா
அங்கதா தட்டி விடுங்க செதற விடுங்க அவ்வளதா ஜாலியா இருக்கும்
நம்ம வாழ்றது எதுக்கு சாப்றதுக்குக்காக தான
அதும் கரெக்ட்டு தா ஆனா செஞ்சு குடுக்கணுமே இல்ல நம்மளுக்கு செய்ய தெரியணுமே
கண்டிப்பா ஓ சம்பாரிக்கிறோ சாப்பிற்றோ சந்தோஷமா இருக்கோ அவ்ளோதா அத மிறி வீட்ல தா வீட் எல்லாமே வீட்ல தா எதுவுமே வெளியெல்லா வாங்க மாட்டோ நாங்க மோஸ்லி வெளியே வாங்க மாட்டோ வீட்ல தா
இல்ல ரெசிபி தெரிஞ்சுக்கலாமேனு கேட்ட
ரெசிபியா நா என்னா இன்னக்கீ தூங்கிட்டு இருந்த எனக்கு தெரியாது நா கேட்டு வேணா உங்களூக்கு சொல்ற அப்றோமா சொல்றே உங்களுக்கு எப்டினு உங்ளுக்கு அந்த ஹோட்டல்ல குடுக்குற அதே குருமா டேஸ்ட் அப்டியே இருக்கு உங்களுக்கு ஆ நமக்கு என்ன சொல்றது நம்ம அந்த சுண்டல் வெள்ளை கொண்ட கொண்ட கடலா இருக்கு பாத்தீங்ளா அது பச்ச பட்டானி உருளக்கிழங்கு எல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிறது சோ அந்த மாதிரி சாப்பிறது ஆ உங்களுக்கு என்னது புரில
டே இன்னக்கீ எப்டி ஜாலியா போச்சா
ம் ஜாலீ தா வீக்கெண்டு இன்னங்கீ ஒரு நாள் ஒர்க் பண்ற மாரி இருக்கு சோ நாளைக்கு சேட்டடே சண்டே ரெண்டு நாள் லீவு
ம் சாட்டடே உங்களுக்கு லீவா
ஆ ச சாட்டடே சன்டோ எப்பயுமே லீவு தா ஓ இன்னைக்கு நைட்டு நைன் தேர்ட்டி நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி ஹலோ ஆ கேக்குதா ம் திடிர் திடிர்னு வாய்ஸ் உள்ள போயிருது கானாம போயிறீங்க
இல்ல இல்ல நா பேசுற உங்களுக்கு மேபி என்னோட வாய்ஸ் கிளியரா கேடக்கலன்னு நெனைக்கிற
கொஞ்சோ டிலேயாயி வருதுனு நெனக்கிற அதனால இருக்கு கொஞ்சோ டவர் இருக்கிற எடதுல வைங்க அப்ப சரியா போயிடு
ஆ நீங்க பேசுறது எனக்கு கரெக்டா கேக்குது நா பேசுறது மேபி உங்களுக்கு கிளியரா வரலையோனு நெனைக்கிறே
இல்ல இப்ப இப்ப நீங்க பேசுறது கரெக்ட்டா இருக்கா தீடிர்னு ஒரு சில டைம் நீங்க பேசுறது கொஞ்சோ அப்டே கொஞ்சோ மைல்டா போய்து அதோ
ஓகே இது ஆ ஓகே இது இன்னக்கீ எனக்கு தெரிஞ்சுவீங்க ஒன்னு சொல்லி குடுத் தாங்க எனக்கு ஜெல்லி எப்டி செய்ணுனு சொல்லி குடுத்தாங்க
ம் ம்
அது எதோ நேம் சொன்னாங்க ஆ எனா அக
அகரகர் அகரகர் கடல் பாசி அது எங்க வீட்ல எல்லா செய்வோமோ சாப்பிடுவோமே நாங்க
அகர் அகள் சொன்னாங்க எனக்கு தெரியில இது என்ன புதுசா எதோ சொல்றீங்க இந்த நேம் நா கேள்விப்பட்டதே இல்லையே அப்டின்னே கடல் பாசினாங்க கடல் பாசியா இதுவுமே நா கேள்வி பட்டதுல அப்டின்ன அப்றோ அவுங்க ஃபுல்லா எப்டி செய்ணுனு சொல்லி குடுத்தாங்க
ம் ம் அது நேச்சுரலானது அது ரொம்ப ரொம்ப ஒடம் ஒடம் அதுவு ஒடம்புக்கு பாத்தீங்கன்னா குளிர்ச்சி உள்ளது
ஆமா கடையில வாங்கி சாப்பிடாதீங்க இது மாரி சாப்பிடுங்க நீங்ளா செஞ்சி சிம்பிள் தா அப்டி சொல்ட்டு நெறைய சொன்னாங்க
ம் ம் அப்ப இது மாரி செஞ்சு சாப்புறப்ப அது நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன சொல்றது ஒடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் ஒடம்புக்கு நல்லது உங்களுக்கு நெஞ்சாந்த வய்துல புண்ணு அல்சர்ல்லா சொல்றீள்ளா அந்த பிரச்சனைக்கு இது நல்லது ஒடம்புக்கு இது
ஆனா நா தா ஜெல்லியெல்லா கடையில தான வாங்கி சாப்ட்டுருக்கே
அது ப்யூர் கெமிக்கல் அது அது வந்து இதில செய்ய மாட்டாங்க அது வந்து ப்யூர் கெமிக்கலு இது வந்து நேச்சுரலானது இது
அவுங்க சொன்னாங்க அகரகர்னாங்க அகரகரா என்னதிது பேர்டா பஸ் ட்டு அப்டின்ற மாரி இருந்துச்சி
அது வந்து காமனான பேர் அகரகர் கடல் பாசிங்கு தமிழ் பெயர் ஒரு சில பேர் கடல் பாசினா தெரியாத டக்குன்னு யோசிப்பாங்க உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டுமே தெரியல அதாத அதா
இது வரைக்குமலு ஜெல்லில்லா வீட்ல செய்வாங்களானே ஃபஸ்ட் எனக்கு தெரியாது இவங்க சொன்னக்கப்புறோ ஊ ஜெல்லி வீட்ல செய்யற பொருள் தானா ஓ கே ஓகே எனக்கு அது தெரியாதுன்ற மாரி இருந்துச்சி நெறைய பொருள் வீட்டு செயல் தெரி இருக்குதானா எனக்கு தெரியவே இல்ல எல்லாமே நா கடையில வாங்கி சாப்பிட்டே பழகிட்டே
அதுதா பிரச்சன எல்லாமே கடையில வாங்கி சாப்பிடக்கூடாது அது ஹெல்த்துக்கு ரொம்ப இஸ்யூ நமக்கு வரும்ல்ல
நானும் போங்க அப்பிடின்றங்க
ஆனா கடல் பாசி நீங்க வீட் ட்லியே செய்யலா வீட்லியே செஞ்சி கரெக்டா அத என்ன பண்ணனிங்க அத கொதிக்க வச்சிட்டு தண்ணி மார் வந்ததுக்கு அப்புறோ ஒரு பாத்தத்தில ஊத்தி வச்சீங்கன்னா அது ஆறனதுக்கு அப்புறோ பாத் த்திங்கன்னா உங்க அந்த சேஃப்கே உங்களுக்கு வந்துரு நீங்க எதுல உத்தி வக்கோ அந்த சேஃப்ல அழகா வரு கட் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலா சுகர் நீங்க தேவையான அளவு போட்டுக்கலா இல்ல பாலு மிக்ஸ் பண்ணு வாங்க பால் மிகஸ் பண்ணா இன்ன கொஞ்ச ருசி வரு உங்ளுக்கு ஃப்ளேவர் வேணா அந்த ஃப்ளேவர் நீங்க யூஸ் பண்ணிக்கால அதுக்கேத்த மாரி ஆட் பண்ணிக்கலா
கேசி பவுடர் போட்டுக்கோங்க உங்களுக்கு கலர் குடுக்கு ரெட் கலர் உங்களுக்கு வேணுங்கற கலர் நீங்க போட்டுக்கலா
ஆமா மோஸ்ட்லி ஃப்ளேவர் தா போடுவாங்க கலர் கிடையாது நம்ம ரோஸ் மில்க் ஃப்ளேவர் போடுவாங்க இல்ல பிஸ்தா ஃப்ளேவர் போடுவாங்க அது போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அதோட ஃப்ளேவர் டேஸ்டு வந்துரு உங்களுக்கு அந்த கலரு வந்துரு உங்களுக்கு அதில
நீங்க செஞ்சிருக்கீங்களா வீட்ல
ம் எங்க வீட்ல செய்வாங்களே செய செயறனாதா உங்களுடு இவ்ளோ தூரோ நா சொல்றே உங்கட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறே
ஸ்நாக்ஸ் ஆயிட்டன்னா முறுக்கு அதிரசம் லட்டு இது மாரிதா செய்வாங்க இது மாரில்லா எங்க வீட்ல யாருக்கு செய்யவு தெரியாது
ம்
அவங்களா அந்த காலத்து ஆளுன்றதுனால அவங்களுக்கு அது மட்டுதா செய்ய தெரியு
அதா இப்ப ஒன்னுனா கேக்குறீங்கள கேக்கு கே கத்துக்குங்க நெட்ல போட்டு பா நீங்க யூடியூப்ல பாத்தாவே உங்களுக்கு டீடெய்லா வந்துரு இத அவுங்க சொன்னத மாரி
ஆமா ஆனா நெறைய விஷ் இத்ததெல்லா கத்துக்குறே எனக்கு எவ்ளோ விஷ்யோ தெரியாம இருக்கு ஆனா இப்ப நெறைய தெரிஞ்சிக்கிற குக் கீங்களே நெறைய தெரிஞ்சுக்கிறே
எவ்வளவோ இருக்கு ம்
நெறைய இரு மே ஒவ்வொன்னா நானு இல்ல ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கே பட் ஆனா சாப்படறவிங்க எ ப்டி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல
ஃபஸ்ட் கொஞ்சமா செய்யுங்க கொஞ்சமா செஞ்சி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்புறோ அந்த அந்தளவு அந்தளவுக் கத்துக்கங்க
நா எனக்கு வந்து நா செய்யறது எனக்கு புடிக்குச்சே எவ்ளோ சூப்பரா செய்யறே அந்த ஃபீல் தரு எனக்கு ஆனா எல்லாருக்கு அது தெரி தருமான் கேட்ட தராது
ம் ம் ம் இல்ல இல்ல நீங்க அந்த அந்த கரெக்டான பக்குவொ இல்ல அப்புடி கிடையாது கரெக்டான பக்குவொ கொண்டு வந்ட்டிங்கனா எல்லாருக்குமே புடிக்குமே அத என்ன சொல்றது நம்ப இப்ப ஒரு வேலைய வந்து புடுச்சு செய்றதுன் சொல்லுவாங்களே அதுமாரி குக்கிங்கு பாத்திங்கன்னா என்ன பண்றது நம்ம குக் பண்றப்ப
ஏ நம்ம சந்தோஷமா செஞ்சா அந்த டிஷு நம்பத ஏதாச்சு ஒன்னு தப்புனா கூட ஆனா அது நல்லாதா டேஸ்ட் குடுக்குன்னு நா கேள்விப்பட்ருக்கே
நம்ம கஷ்டப்பட்டு என்னடா இப்டி இருக்குதேனு கஷ்டப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டு சேந்த வச்சுக்கோங்க அது போய் எதோ ஒரு விபரிதா முடியு
ம் கேள்விப்பட்ருக்கே நா
அதனால என்ன சொல் குக்கிங்க்கு ஒரு ஆர்ட் அப்டி லவ்ன்னு சொல்லுவாங்க குக் பண்றத சில பேர் லவ் பண்ணுவாங்க விரும்புவாங்க இப்போ சமையலுங்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றவங்ளு இருக்காங்க அப்புடி பண்ட்டோ அப்டின்னா தன்னப் போல நல்லா வந்துரு போது குக்கிங்கு
என்ன தெரியு குக்கிங்ல எனக்கு வந்து இது பெஸ்ட்டா நா செய்வே அப்டின்னா நீங்க என்ன செய்வீங்க இது ஓகே நா பெஸ்ட்டுப்பா இதுல அப்டின்ற மாரி
பிரியாணி
எப்டி செய்யனு சொல்லுங்க எனக்கு
ஏ நோட்ஸ் எட்த்துக்க போறீங்களா நீங்க எல்லாமே ஈசியாவே கத்துக்குறீங்க
கத்துக்கலாமே எனக்கு தெரியாது சோ கத்துக்கலாமே ஏன்னா பிரியாணின்றது எல்லாத்துக்கு புடிக்கிற விஷ்யொல்ல அதனால
ம் ம் ம் கண்டிப்பா சொல்றே ஆனா கொஞ்சொ கொஞ்சொ லென்த்தா பேசுற மாரி இருக்கு நான் திரும்ப உங்களு சொல்றே
ஆ எனக்கு நீங்க வந்து ஷார்ட்டா இது இது முக்கியமா இருக்குணுன் சொல்லுவாங்கல்ல
ஆம ஆமா ஆமா
அதெல்லா சொல்லுங்க இது இது அடுத்தடுத்து போடுணு அப்டி சொல்லுங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா சொல்றே இப்போ பொருள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து ஆயில் அப்பறொ ஆனியன் வேணு ஆனியன் வேணு அப்பறொ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்றொ பட்ட கிராம்பு அப்பறொ பாத்திங்கன்னா தக்காளி கண்டிப்பாக கொ இருக்கணு த தக்காளிங்கிறது பாத்திங்கன்னா ஒங்களுக்கு என்ன சொல்றது ஒரு கிலோவுக்கு வந்து நாலு தக்காளி போடணு அத ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறியா இருந்தா புரிய்ல என்னது
தக்காளி கம்மியா தா போடுவாங்களா
தக்காளி கம்மிய போட்டா தா பிரியாணி ருசி வரு நீங்க அதிகமா போட்டிங்னா தக்காளி சாப்பாடு ஆய்ரு உங்ளுக்கு அப்றொ அது
நா ஹோட்டல்ல சாப்ட்ருக்கே பிரியாணின் பொய் ஆசையா உக்காந்து தக்காளி சாப்பாடு மாரி நா
அதா சொல்றே தக்காளி கம்மியா போட்டாதா தக்காளிந்து எதுக்குன்னா ஒரு புளிப்புக்காக தக்காளியு போடுவோ லெமனு போடுவோ அப்பறொ தை க்கு தயிரு யூஸ் பண்ணுவோ இவ்ளோ எட பொருள் நம்ம ஆட் பண்ண வேண்டியதல்லா இருக்கு
காக்த சேகறதா இது மூனு
அ ஆமா ஆமா ஆமா ஒவ்வொன்னுமே ஒங்களுக்கு என்ன சொல்லது ஒங்களுக்கு நீங்க ராவா சாப்டிங்கனாதா உங்களுக் புளிப்பு குடுக்கு குக் பன்றப்ப அதோட தன்ம மாறிச்சுனா அது டேஸ்ட் தான ஒங்களுக் குடுக்கு ஒங்களுக்கு அது
ம்
அந்த மாரி சோப்ப இந்த பொருள்லா வேணு அப்றோ சிக்கனாக மட்டனாக அப்டிங்கிறது வேணு அப்றோ எப்பயம் போல நம்ம என்ன போடுறோ மொளகாத்தூள் அப்றோ உப்பு தேவையான அளவு அப்றம் கரம் மசாலா அப்றோ பிரியாணி மசாலா அந்த பிரியாணி எல்லாம்னு சொல்லுவாங்க நம்ம ஆசைக்கு விருப்பந்த போட்டுக்கலா இந்த மாரி தான் இல்லே மேய்ன் வந்து நம்ம நல்லா டேஸ்ட் குடுகனோன்ன ஆ பெரிய வெங்காயம் வந்து நம்ம எப்பயும் போடுறதுதான் அத கட் பண்ணி போடுறது பட் இன்னு கொஞ்ச நம்ம அட்வான்ஸா டேஸ்ட் வரணும்னா சின்ன வெங்காயம் தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியும்
அத நல்லா உரிச்சதுக்கு அப்றோ அத வந்து நமக்கு என்ன சொல்லுது ஒரு கிலோவுக்கு வந்து அரை கே காக் கிலோக்கு அரை கிலோ அளவுக்கு ஃபைனா அரைச்சுக்கணு பேச்ட் மாரி அரைச்சுக்கணு சோ சின்ன வெங்காயத்த நீங்க பேச் இது மாரி அரச்சத ஆட் பண்ணிங்கன்னா ரூசி பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு பிராணங்கிறது
அரைசி அத சேத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் தருமா
இப்போ இஞ்சி பூண்டு மசாலா அரைக்கப்பீங்க தக்காளி அரச்சிக்குவீங்க
இதுமே எல்லாமே அரச் தான் சேக்கணுமா இஞ்சி பூண்டு ஓகே அத அரைச்சி சேபாங்க தக்காளியும் அரச்சிதான் சேக்கணுமா
தக்காளி அரச்சும் செக்கலாம் அரைக்காமல் செகலா நம்ம விருப்பம் தான்
அரைச்சு சேத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன எல்லா பக்கமும் ஒட்டிக்கும் உங்களுக்கு முழுசா போட்டீங்கன்னா உங்களுக்கு ராலுவும் அது நல்லா கொஞ்ச குக்காகி ஒரு சில ஒரு சிலது ஒன்னா ரெண்டா இருக்கும் நல்ல தக்காளி பழமான தக்காளினா கொஞ்ச நல்லா ஒடஞ்சிடு காயா இருக்குது கொஞ்ச மீடியமா இருக்குன்னா அப்போ அந்த நேரத்தில் பாத்தீங்கா முசு முசாவவே பிரியாணி இருக்கும் அதோட டேஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லா எறங்காது அப்போ
ஆ
அப்டி நீங்க அரைச்சு ஊத்துறதா இருந்த அரச்சு ஊத்தலா அந்த மாரி பண்லா
ம்
செரிங்களா
மேக்சிபூ எட்டு நாள் தான் இருக்கு நினைக்கிறேன்
ம்
செரி ஓகேங்க செரி பாய் ஆ